ஹலோ எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நானா நல்லா இருக்கேங்க சாப்ட்டாச்சா படுத்தாச்சா
அ சாப்ட்டேங்க இன்னிக்கு கொஞ்சோ நெறையவே சாப்பிட்டே அதனால ஒரு இருவது நிமிஷோ வாக்கிங் போயிட்டு வந்துதாங்க்கா படுத்தே
சேரி சேரிங்க என்னங்க வீட்ல சாப்ட்டீங்களா ஹோட்டல்ல சாப்ட்டீங்களா நெறைய
நானு ஆமா ஹோட்டல்ல பரோட்டா வாங்கிட்டு வந்து சாப்ட்டேங்க ரொம் போ சாப்டனும் போல ஒரு கிரேவிங்ஸா இருந்துச்சு அதனால அண்ணா வெளியே போனாங்க வாங்கிட்டு வர சொல்லி சாப்ட்டேங்க
சேரி சேரிங்க நாங்களு கொஞ்சோ நைட் டைம்லல்லா பரோட்டா சாப்டுவோ ஆனா இன்னிக்கு எங்க வீட்ல வந்து பாத் த்தீங்கன்னா தோச தாங்க தோச அதுக்கப்றோ மதியோ வந்து இன்னிக்கு அசைவ உணவுதாங்க சமச்சே நானு சிக்கனு வறுவலு அதுக்கப்றோ மட்டன் கொழம்பு செஞ்சேங்க
சேரி சேரிங்க
நீங்க அதுக்கப்றோ இன்னிக்கு எங்கனா வெளியே போனீங்ளா
ஆமாங்க இன்னிக்கு வீட்ல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருந்ததுங்க அதனால கோவில் க்கு போய்ட்டு வந்தோ அ தாலி பிரிச்சு கோத்தாங்க சோ ரிலேட்டிவ்ஸ்லா நெறைய பேர் வந்து தாங்க கொழந்தைங்களு வந்திருந்தாங்க அவங்க கூட வெளயாடிட்டு அப்டி இப்டினு இருந் ட்டு நல்லா தூங்கிட்டேங்க மத்தியானமு ஒடம்பு ரொம்ப அடிச்சு போட்ட மாரி இருந்தது அதனா நல்லா தூங்கிட்டே ஃபங்க்ஷன் வந்தவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி அவங்களு வந்து பரிமாறி அனுப்ச்சு விட்டதுல்லா ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க
சேரி சேரிங்க நீங்க வந்து ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சுங்ளா சந்தோஷமா இருக்குங்ளா
நீங்க என்னங்க பண்ணீங்க இன்னிக்கு ஃபுல்லா
நானா எனக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாங்க சமைக்கிறதுலயே கா நாள் முழுக்க போயிடுச்சுங்க காலேலயு வந்து பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு செஞ்ச சட்னி இருந்தது அப்றோ நேத்து நைட்டு வந்து பருப்பு ரொட்டி செஞ்சே அதோட மாவு இருந்தது தா அந்த மாவே வந்து காலேல செஞ்சுட்டு அதுக்கப்றோ வந்து சட்னி அதுலே சாப்பிட்டுக்கணு தேங்கா சட் னி நைட்டு நெறைய அரைச்சுட்டே கொ கொத்தமல்லி போட்டே அதுவே நெறைய இருந்துக்கவே காலைக்கு அதே சாப்டுக்குனுங்க மத் மதியத்துக்கு மட்டு தா சமைச்சே சாதோ சிக்கன் கொழம்பு அதுக்கப்புறோ ஆ சாரி சிக்கன் வருவலு ஆ மட்டன் கொழம்பு செஞ்சனா எனக்கு அதுவே வந்து கரெக்டா போயிடுச்சுங்க என்னன்னு தெரியல ரொம்ப டயடா இருந்ததா ஆ ஆம் அதனால வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து ஓய்வு எடுத்துட்டு இருந்தேங்க மதியானத்துக்கு மேல அதுக்கப்புறோ வந் து குளிச்சுட்டு வந்தோனதா கொஞ்சோ நல்லா இருந்ததுங்க உடனே திரும்பியு என்ன பண்ண வீட்டு வந்து ரொம்ப தூசியா இருந்ததுங்க இந்த வே க்யூம் கிளீனர் வச்சு ஃபுல்லா எ தூசிய எல்லா எடுத்தோனதா கொஞ்சோ வீட்டே கிளீனா இருக்குங்க அதுகப்றோ மேற்கொண்டு திரும்பியு சமையல் வேலதாங்க நைட்டுக்கு தோச ஊத்துறது பாத்திர வெளக்குற து அப்டியே போயிடுச்சுங்க
செரி செரிங்க காலேலயே இங்க வந்து கொஞ்சோ விருந்தாதாங்க இருந்தது ஏன்னா ஆம் பங்கஷனுன்றதுனால காலேல இட்லி இருந்தது தோச இருந்தது அதுக்கப்புறோ பொங் ங்கலு வச்சிருந்தாங்க அப்றோ வந்து கேசரி கொஞ்சோ வச்சிருந்தாங்க வட இருந்தது ஸோ எல்லாமே சாப்டு இன்னிக்கில்லா வந்து ரொம்ப அதிகமாவே நா சாப்டுட்டேங்க வ மத்தியானமு ரொம்ப அதிகமா சாப்டுட்டு கொஞ்ச நேர வாக்கிங் பண்ணே நைட்டு சாப்டுட்டு வாக்கிங் கிங் பண்ணிட்டு இருந்தே இன்னக்கெல்லா நா இப்டிதாங்க பண்ணிட்ருந்தே
ஆமா ஆமாமாங்க ஃபஸ்ட்ல்லா வந்து பாத்தீங்கன்னா மூணு வேலயு பசிக்கேத்த மாரி சாப்பிடுவாங்க இப்பல்லா எனக்கு என்னன்னா மதிய உணவு வந்து கொஞ்சோ லேட் ஆயிடுது எப்யோ ரெண்டு ரெண்டரை ஆயிடுது சாப்டறதுக்கு அதுக்கப்றோ என்னன்னா நம்மளால வந்து ம் ம் அந்த பசி வந்து அந்த அளவுக்கு வரமாட்டிருக்குங்க நைட்ல ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் மாரி வெளிய போய் சாப்டாலு அதுவே போது இதுக்குக்கு அப்றோ நம்மளுக்கு வந்து ஒரு வைத் துல வந்து ஒரு ஃப்ளோட்டிங்காவே இருக்கு மேற்கொண்டு ஏதோ சாப்ட முடியலங்க அப்டியே போய் தூங்கிலான் ன் நெனைக்கிறோ போயி தூங்குனா பசி எடுக்குமான்னு பயோ வருதா ஆனா இப்ப பசியே எடுக்க மாட்டருக்கு அப்டியே தூங்கீர்றோ நம்ம ஃபுல்லாவே பகல்ல எழுந்து மறுப் படியு காலை உணவு சாப்பிடுற வரைக்கு அந்த வயிறு வந்து நல்லா பில்லிங்காவே இருக்குங்க அதுதாங்க ரொம்ப லேட் நைட்னா எங் எங்களால சாப்ட முடியல மேபி ஏஜ்னாலயா என்னன்னு தெரியலங்க
அதுக்கு தாங்க கொஞ்சோ அதிகமா சாப்ட்டே அப்டின்னா கண்டிப்பா வந்து நா வந்து எப்டின்னா ஆ நா நடைபாதை பண்ணிடுவேங்க வா எப்படி சொல்றது வாக்கிங் போயிடுவங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நடந்து ருவே நடந்துட்டு படுத்தோன்னா பயம்மில்லாம தாராளமா தூங்குவேங்க என்னா தொப்ப வராதுன்னு ஒரு நம்பிக் க அதனால அப்டியே நல்லா தூங்கிடுவே இங்க நல்ல மழங்க அங்க என்னங்க
இங்க வந்து மழை இன்னிக்கி வரலங்க ரெண் நாள் மு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே மழையா இருந்தது இப்ப பரவாயில்ல இங்க நல்லா இருக்குங்க கிளைமேட்டு வெயில் வந்து மிதமான வெயிலு நைட்ல வந்து அந்த அளவுக் வந்தா வெக்கையால்லங்க ஒரு ஒரு குளுரா இருக்க மாயே இருக்குங்க ரொம்ப குளுரு கெடையாது தாங்குற அளவுக்கு நல்லா இருக்குங்க ஆனா மழ பெஞ்சுச்சுனா மட்டு கொஞ்சோ நல்லா இருக்காதுங்க ஒரு மாரி சோம்பேரியாவே இருக்குங்க எனக்கு வெயில் வந்தா தாங்க ஒரு சுறுசுறுப்பாவே இருக்கு ஒடம்பு
சாந்தர நேர ரொம்ப அனலா இருந்ததுங்க ரொம்ப ஒரு மாரி இருந்தது எப்டி சொல்றது வெளியவே போனாலு மூச்சு காத்தே விடாத மாரி ஒரு மாரி இருந்ததுங்க ஆனா நைட்டு பாத்தீங்கனா நல்ல மழ நல்ல இடி மின்னலு வர இப்பவு அப்டி தாங்க இருக்கு நல்லா மின்னல் அடிக்குது வெளிய்வே போக முடியில கண்ணு அப்டியே வந்து கூசுற மாரி இருக்கு அந்த அளவுக்கு வந்து மின்னல அடிக்குது
ம் வெளியலா போக போகாதீங்க கொழந்தைங்க யாருனா இருந்தா வெளியவு அனுப்பாதீங்க மின்னல் லா பாக்க கூடாதுன்ற மாயி சொல்லுவாங்க அ இந்த இடி மின்னல்லா நைட் டைம்ல வருமோது நம்மளுக்கு பயமாவே இருக்குங்க நல்லா தூங்கிட்ருக்கு மோது அப்டியே வந்து இடிக்கும் போது எதோ நம்ம மேல மேல செவுரே வந்து இடிஞ்சு விழுர மாயி நா பயந்துருவங்க அந்த அளவுக் கு ம்
கண்டிப்பாங்க நானுமே வந்து இடி இடிச்சா அப்பா பக்கத்துல இல்ல அம்மா பக்கத் ட்ல போய் படுத்துருவே ஏனா எனக்குமே இப்பவு வந்து இடி மின்னல்னா பயோந்தா நல்லா தூங்கிட்ருக்கும் போது அந்த இடி சத்த கேட்டு சுனா நம்ப பயந்து எந்திரிச்சுருவோல அந்த டைம்ல வந் து அம்மா பக்கத்துல போய் நா அமைதியா படுத்துருவே ஏனா எனக்கு யாராச்சு அந்த டைம்ல பக்கத்துல இருக்கணு இல்லனா பய வந்துரு
அதேதாங்க எல்லாருக்குமே அப்டி தாங்க நானுமே ரொம்ப நெறைய வாட்டி பயந்திருக்கேங்க இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கனா சென்னைல இருந்தோங்க அப்ப வந்து கொஞ்ச பழைய பில்டிங் மாயியான ஒரு வீட்ல தாங்க இருந்தோ நாங்க மூணாவ்து மாடி ம் கொஞ்ச பழைய ரொம்ப பழசான பில்டிங் அது வீடு அங்க வந்து வாடைக்கு இருக்கு மோது வீடே வந்து மேல வந்து பாத்தீங்னா அந்த ஃப்ளோர்லா வந்து கொஞ்ச விரிசல் விட்டமாயி இருக்குங்ளா அப்ப இடிலா இடிக்கும் போது நானு எ கணவர்லா பயப்டுவோ ஐயோ இந்த செவுரெல்லா இடிஞ்சு நம்ம மேல விழுந்துருமோ ஒரு பயத்துலே படுத்துன்னு இருப்போங்க அதுக்கப்றமா தாங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லி கொஞ்ச இதெல்லா கொஞ்ச பூசி தாங்க ரொம்ப பயமா இருக்கு எங்களுக்கு கொழந்தைய வச்சுட்ருக்கோ எதுனா மேல வந்து விழ வாய்ப்பிருக்கு அப்டின் சொல்லிட்டு இப்ப சொன்னாங்க அவருமே புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே எங்களுக்கு வந்து ரெடி பண்ணி குடுத்தாருங்க வீடு
நல்லதுங்க ஆனா ஒரு சிலர் அந்த மார்லா பண்ண மாட்டாங்கங்க வேணுனா இருங்க இல்லனா வந்து கெ கெளம்புங்கன் சொல்லிருவாங்க உங்க ஹவுஸ் ஓனர் நல்லவரா இருக்காரு கொழந்தன் சொன்னதுமே அவரு கொஞ்ச ஹெல்ப் பண்ணி எல்லாத்தயு ரெடி பண்ணி குடுத்துருக்காரு
ஆங்க அவரு கொஞ்ச நல்ல டைப் தாங்க ம் எதுமே வந்து ம் அட ரெண்ட்டு கூட கேக்க மாட்டாங்க நாங்களு கேக்குற மாயி வச்சுக்கம் மாட்டோ கரெக்டா வந்து அஞ்சு தேதிக்குள்ள வந்து அனுப்பி வுட்டுருவோங்க அந்த மாயி அனுப்புனாங்கனா ஒரு பிரச்சனையு இல்லங்க
கண்டிப்பாங்க
எப்பவுமே நம்ம கேக்குற மாயி வச்சுக்க கூடாதுங்க கேக்குற மாயி வச்சுக்னாலே ம் பிரச்சனதாங்க ஆனா ஒரு சிலர் பேரு இருக்காங்கங்க இன்மோ நச்சரிச்சுனே இருப்பாங்க ஒன்னாந் தேதிதா ஆயிருக்கு அதுக்குள்ள வந்து நம்ம நெறைய ஏமாத்திட்டு இருக்குற மாயி கேட்டுட்டே இருப்பாங்க
கண்டிப்பாங்க நானு வந்து காலேஜ் படிக்கிற டைம்ல வந்து அ ரு அ ரூமு எடுத்து தா நாங்க தங்கி படிச்சுட்டு இருந்தோ ஆனா நாங்க படிக்கற்த்துக்காக தா போனோ ஆனா அங்கே எப்டி நடந்துச்சி அப்டின்னா அவுங்க வீட்டு வேலைய எல்லா நாங்க செய்ற மாறி ஆயிடுச்சுங்க இந்த மாரி தாங்க பிள்ளைங்கள வெச்சி செஞ்சாங்க பிள்ளைங்க பொண்ணுங்க தனியா இருக்கு நம்ம நல்லா வேலை வாங்குவோம அப்டின்னு சொல்லிட்டு எங்கள நல்லா வெச்சி வேலை வாங்கிட்டாங்கங்க
ஆமாங்க இப்போ ஹவுஸ் ஓனருன்றவங்க வந்து கொஞ்சோ வந்து ம் இப்ப நம்ம வாடகைக்கு வீடு குடுக்குறோன்னா அவங்கள நம்பனோங்க ரொம்ப வந்து இத அவுங்க வீடுன்ற மாரி அவுங்க பண்ணும் போது அவ அங்க வாடகைக்கு வரவங்களுக்கு ம் பெருசா அங்க இருக்க வந்து தோணாதுங்க கொஞ்சோ ஃப்ரீடம் வந்து குடுக்கணுங்க
வெளியே வராண்டால்லா பெருக்க சொல்லுவாங்க டெய்லி காலையில வந்து பெருக்கிட்டு கோலம் போட சொல்லுவாங்க சாயிந்திரமு பெருக்கிட்டு கோலம் போட சொல்ல வாங்க கோலமாவு வாங்கிட்டு வர சொல்லுவாங்க கோல கலர் பவுடர் ரு வாங்கிட்டு வர சொல்லுவாங்க இந்த மாரிலா நாங்க நறைய கஷ்டப்பட்டோங்க அந்த டைமிங்ல
ஆமா ஆமாங்க இந்த மாரி நறைய விஷயங்கள் வந்து நறைய பேர் சொல்லி நானுமே கேள்விப்பட்ருக்கே நீங்க சொல்லு போது எனக்கு அந்த நினைவுகள் தாங்க ஞாபோ வருது
காலையில நைட்டெலா நல்லா படிச்சிட்டு காலையில கொஞ்ச நேரோ தூங்குவோங்க ஆனா அலாரம் வச் சசி நாங்க ஆறு மணிக்கு அவுங்களுக்கு கோலம் போடணும் சொல்லுவாங்கங்க அதுக்காகவே அலாரம் வச்சு ஒரு ஒரு நா எந்திரிச்சி போடுவே ஒரு நாள் என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா போடுவாங்க இந்த மாரி நாங்க படிக்கிறது கூட பிளான் பண்ணலங்க ஆனா அங்க இருக்க வீட்டு வேலை செய்யறதுக்கே நாங்க வந்து து டைமிங் போட்டு அலாரம் வச்சு நாங்க வேலை செஞ்சோங்க அந்த அளவுக்கு நாங்க சுத்தமாவு அங்க இருந்த எட இத்தாட அங்க பாத்துக்கிட்டோங்க
பரவால்லங்க கொஞ்சோ நம்மோ ஓகே ஏதோ ஒன்னு சொல்றாங்க செய்யணும் இன்டு நம்ம சில பேர்லா செஞ்சிருவோங்க ஆனா ஒரு சில பேர் இத வெச்சே வந்து பிரச்சன பண்ணுவாங்க நா எதுக்கு செய்யணு உங்களுக்கு எல்லாம் வேல அப்டின்ற மாரி வந்து கேள்வியு கேப்பாங்க அந்த மாரி கேள்வி கேட்டாதா அவுங்கோ அந்த ஹவுஸ் ஓனருங்களுக்கு இவங்களுக்கு சண்டை வர மாரி இரு க்குங்க ஒரு சில விஷயங்கள்னா நம்ம ஏத்துக்கிட்டு போயிட்னு ஆனா ரொம்போ அ ஒரு சில விஷயங்கள் வந்து நோ பண்ணுவாங்களங்க அத வந்து நம்மளால வந்து ஏத்துக்க முடியாதுங்க அ எது தொட்டதுக்குலா நொட்ட சொல்ற மாரி ஏதனா ஹவுஸ் ஓனர் இருந்தாங்னா அவுங்கல்லா நம்மளுக்கு செட்டே ஆவ மாட்டாங்க
கண்டிப்பாங்க ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு வித்தியாசமா இருக்காங்க ஒரு ஒரு சிலர்லா அன்பாவு இருக்காங்க ஒரு சிலர் கொஞ்சோ வந்து ம் அ எப்டி சொல்றது அரகண்டாவு இரு இருக்காங்க ஆனா நம்போ வந்து இருக்க இதுவுல தா இருக்கு நம்ம கொஞ்சோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ட்டு போறோமோ இல்ல அங்கே எப்டி இருக்கோமோ அத பொறுத்து வந்து நம்ம இருந்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சி
ஆமா ஆமாங்க கரெக்டா சொன் ம் என்னன்னா நம்ம வந்து எதுவா இருந்தாலு தெளிவா முன்னாடியே பேசின்னுங்க ஒரு வீடு வந்து நம்ம ரெண்ட்டுக்கு எடுக்க போறோ வாடைக்கு போறோ அப்டின்னா எதுவாருந்தாலு முன்னாடியே நம்மளுக்கு இருக்க சந்தேகங்கள வந்து நம்ம கேட்டுட்டோனா அவங்களு அத உரிய பதில வந்து சொல்லிடுவாங்க ஆ அதுக்கு அந்த மாரி நம்ம பேசிட்டு போம்போது எந்த பிரச்சனையு வராது இன்னொன்னு வீடு வந்து நம்ம கிட்ட ஒப்படைக்கறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்குன்னு பாத்து நம்ம வீடியோ எடுத்து வெச்சுக்கணுங்க ஏன்னா வந்து நம்ம தா வந்து எத அத ஒடச்சி உட்டோ அப்டிலா சில பேர் சொல்லுவாங்கங்க உங்க வீடு நாங்க வரும் போது அப்டிதா இருந்தது அப்டின்னு ஒரு டேட்டா வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணுங்க அப்பதாங்க நம்ம அவுங்ககிட்ட காமிக்கும் போது ஆ அவங்களு நம்புவாங்க செரி இப்டிதா இரு ருந்தது போல அவங்க எதும் பண்ணல அப்டின்ற மை
சரிங்க ஒங்க கிட்ட பேசுனதுல்ல ரொம்ப சந்தோஷோம் நன்றிங்க
நன்றிங்க நீங்களும் நெறைய தகவல் ப பகர்ந்துக்கிட்டீங்க அடுத்த அழைப்புல சந்திக்கலாங்க நன்
நன்றி